ஓ
ஹலோ ஹலோ அக்கா
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே
ஓகே ஓகேங்க்கா வீட்ல குட்டீஸ் எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க எங்க சமையல்லா முடிஞ்சிச்சா இப்பதா நடந்துட்டே இருக்கா
நடந்துகிட்டே இருக்குதுங்கா இப்பதா குட்டிய சாப்பாடு வைக்க சொல்லிருக்க அவங்க வச்சுட்டு இருக்காங்க
ஓகே ஓகே
அந்த ஒர்க்கு த போயிட்டு இருக்குதுங்க்கா
சேர் சேர் செரிங்க
குட்டில என்ன பண்றாங்க குட்டீஸ்லா
இங்க எல்லாரு தூங்கிட்டுருக்காங்க கொஞ்ச உடம்பு சரியில்லாதனால எல்லா ஸ்லீப்பிங்
ஓ சேரி ஓகேங்க்கா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லா
ஓ எல்லாரும் நல்லா இருக்காங்க்கா
ஓகே
இது லீவ்லா எப்டி போச்சுங்க்கா
லீவு எல்லா ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லய போச்சு ஐயோ நாங்க இங்க கோ கிளாஸ்சு போட்ருந்தோல அதுலே பத்து மாசம் முடிஞ்சுது பெருசா எங்கியு வெள்ல போல்ல இராமேஸ்வரம் மட்டு ஒரு வாட்டி போனோ அது சடனா ஒரு பிளான் பண்ணோ ஒரு ட்ரிப்பு
ஓகே ஓகேங்கா
அதனால வேற எங்கயு போ முடில
ஓகே எங்களுக்கு அதேதாகா நாங்களு ஒன் மந்த் கிளாஸ் போட்ருந்தோ அந்த ஒன் மன்த்த அதுலயே போயிடுச்சு அ இன்னொரு மன்த் து வந்து அப்றோ அங்க பெங்களூர் போலான்ட்டு போனோ போயிட்டு அங்க ஒரு டூ த்ரீ டேஸ் இருந்துட்டு இங்க லோக்கல்லயே அங்க அம்மா வீட்டுக்கு போனா அங்க அங்கன் சுத்திக்கிட்டு அப்டியே லீவ் முடிஞ்சிருச்சுன்கா
அத அத அதா ஸ்கூல் ஆரம்பிக்க போறாங்க
ஆமா வெயில்யு எங்கயு போக முடில
ஆமா ஆமா ஆமா ஆமா
அதனால இத மட்டு பண்ணி முடிச்சாச்சுன்கா போயிட்டு வந்தாச்சு
சேரி அவ்ளதா இந்த வெக்கேஷன் முடிஞ்சுது
வெக்கேஷன் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிக்க போது
ஆரம்பிக்க போது முக்கால் வாசி ஆரம்பிச்சிருச்சு நறைய பேருக்கு இது நம்மளுக் கொஞ்ச லேட்டு
ஆமா
ம் நாங்க பர்ச்சேஸ்க்குன்னு ஆமா ஆமா மோ எல்லா ஆமா எல்லா மோஸ்ட்லி நாளா தேதி எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு ம் ம் எங்க நாங்க பர்ச்சேஸ்க்குனு கடைசி நேரத்துல போகல எல்லாமே என்ன சொல்லறது ரொம்ப லேட்டா வந்த மாதிரி ஆயி போச்சு
ஆமாங்க்கா நாங்ளுமே லேட்டாதா நேத்து கொஞ்சோ ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்தா வாங்கலான்னு போனா அதுமே இல்ல ஆக்சுலா நாங்க ஸ்டார்டிங்லயே ப்ளான் பண்ணோ லீ்வ் விட்டப்பவே வந்து இவங்க அப்பா நம்ம போய் வாங்கிட்டு வந்துர்லா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்றோ அவரு வெளில போறது நாங்களு கிளாஸ் ஜாயின் பண்ணோ அப்டியே மறந்தாச்சு நேத்து போனா கலெக்ஷனே இல் சே எதுமே இல்ல
அதா அதா நாங்க அப்ப நேத்து போனதுக்கு அப்றோதா யோசிச்சோ ரொம்ப லேட்டா வந்துட்டோம்போல எதுனா ஒரு அட்லீஸ்ட் ஒரு இன்னொரு
டென் டேஸ்க்கு பிஃபோர் போயிருந்தா கூட ஓரளவுக்கு இருந்திருக்கு
இருந்திருக்கு இப்ப ஸ்கூலே ஆரம்பிச்சாச்சில்ல நெறய பேத்துக்கு முக்காவாசி அதனால எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருச்சு மோஸ்ட்லி முடிஞ்சிருச்சுங்க அப்டின்ட்டாங்க அதனால செரி ஓகே அப்டின்னு வந்தாச்சு ஓரளவுக்கு இது பண்ணிட்டு
ஓகே ஓகேங்க்கா
ம்
ஓகேங்க்கா மறுவடியு எங்கேயாது வெகேஷன் போலான்டு ஐடியாவாங்க்கா
இப்போதைக்கு ஒன்னு ப்ளான் இல்ல எல்லா இப்பதா எல்லா ஸ்கூலு இப்பதா ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் போகட்டு
ம்
அதுக்கப்றோ வேணா பாத்துக்கலா அப்டின்ட்டு நீங்க எதா ப்ளான் வெச்சிருக்கீங்ளா
ஏங்க அப்டியெல்லா எங்கயு இல்லைங்க்கா
ம் இன்ன எது பெருசா எந்த ப்ளான்ல்லா எதும் பண்ல
ஸ்கூல் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்கன்னா ஸ்கூல் ஒர்க் மட்டுந்தான்க்கா வேற எங்கயும் போறதில்ல சாட்டர்டே சண்டேல ஆமாங் ஸ்கூ ச
செட்டாவரதுக்கே ஒரு வாரோ ஆயி
அயோ ஒரு வாரத்துல செட் ஆச்சுன்னா பரவால்ல இன்னைக்கு எனக்கு இப்பவே பயமா இருக்குதுங்க்கா எந்திரிக்கிறது என்னுமோ இல்ல தூங்குறது பயங்கர லேட்டு
ஆ ஏனா நமக்கு அந்த ரொட்டின் அவுங்களுக்கு கெடையாது நமக்கு சேத்து செட்டாவனு
இங்க நானு இந்த வெக்கேஷன்ல முடிச்சுட்டு நானு ஸ்ரீ அ பாப்பாக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ நானு ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன்க்கா ரெண்டு பேத்துக்கு ஒரே நாள்ல ஸ்டார்ட் பண்றதுனால இப்ப எனக்கே கொஞ்சோ பயமாதா இருக்குது இவங்கள கெளம்ப வெ ச்சிட்டு நம்மளு டைமிங்க்கு கெளம்பிருவோமா அப்டின்னு
அதா அதா அதா அதா செரியா இருக்கு உங்ளுக்கு அது முடிச்சுட்டு அங்க கெளம்பறதுக்கு இதேதா
கொஞ்சோ இதுல கொஞ்சோ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்லா அப்டின்ட்டு ஒன்னு இருக்குதுங்க்கா
செரி கொஞ்சொ பிஸியா வெச்சிருந்தா கொஞ்சோ நல்லாதா இருக்கு நமள்க்கு ஆனா ரொம்ப செரி கரெக்டா அவுங்களுக்கு ஸ்கூல் ஸார்ட் ஆகும்போதே பண்றதுனால கொஞ்சோ
ஆமாங்க்கா க்கா லீவ் டைம்லங் கூட நாம போய் இது பண்ணிருந்தம்னா இவங்களோட வெகேஷன பா கக்கறத விட்டுட்டு நாம்ப போனோம்னா எ நம்பனால எங்கேயு போ முடியாது
அத்தாதா
டைம்ல எங்கேயு நாம்ப வெளில போ முடியாது ஊருக்குல்லா சாட்டர்டே சண்டே மட்டு தா லீவ் வருது அந்த டே மட்டு கரெக்டா பிளான் பண்ணி போ முடியாது அதனால தா செரி ச சம்மர்ல வேண்டா அப்டின்ட்டு செரி அப்டீன்ட்டு சடன் பிளான் தா அது
ஆ அவங்க ஸ்கூல் டைம்ல பண்ணிக்கிட்டா தா கரெக்டா இருக்கு ஏன்னா எப்டி நம்ம வீட்ல அவுங்கள இருக்கணு நம்ப அதாவது அவங்க பிக்கப் பண்ற நம்ம அங்கி இருக்கணு அதனால அந்த டைம்ல பண்ணிக்கறதா கரெக்டா இருக்கு
இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரிட்டன் வர்றக்குள்ள நம்ம என்ன ஒர்க் வேணாலு பண்ணிக்கலா
ஆமா ஆமா அதனால அந்த டைம் நமக்கு ஃப்ரீயா இருக்கு
ஆமாக்கா
அதனால எங்களுக்கு இன்னும் ஒரு அதனால எங்களுக்கு இன்னு ஒரு வருஷோ அடுத்த வருஷோ குட்டிம் ஸ்கூல்ல போட்டுட்டோம்னா எங்களுக்கு நாங்க உங்கள மாரி கொஞ்சோ ஃப்ரீ ஆயிருவோ ம்
அண்ணால்லா என்ன பண்றாங்கக்கா
இதோ அண்ணனு இங்கதா இருக்காங்க இப்பதா ஒரு ஒரு ஒர்க்குக்கு ஒரு ஜே சி பி ல வர சொல்லியிருந்தாங்க
சேர் சேரிங்க்கா
அப்றோ அது பண்ணிட்டு இருந்தது ஒர்க்கு அப்றோ அங்க இருந்தாங்க
ஓ சேர் சேரிங்க்கா
அப்றோ இப்போதா லஞ்சுக்கு வந்தாங்க
ஓகே ஓகேங்க்கா
ஓகே என்ன அங்க சமையல்
சமையலங்க்கா காலையில சுரக்கா தட்ட பயிறு போட்டு வெச்சேங்க்கா
ஓகே
ஏ மவ பா இவங்க பாப்பு வந்து தோசதா வேணுன்னு கேட்டாங்க தோசைக்கு அதுவே தொட்டு சாப்ட்டாங்க இப்ப மத்தியானத்துக்கு இப்பதா சாப் ப்பாட அவங்களவே வைக்க சொன்னேன்கா
ஆ ஓகே வெச்சு வெச்சுட்டாங்களா சக்சஸ் ஃபுல்லா இல்ல
ஃபுல்லா வெச்சுட்டு குக்கர் மட்டு மூட தெரிலியாங்கா அத மட்டு குளோஸ் பண்ணி குடுன்ட்டு கொண்டு வந்து குடுத்தாங்க குளோஸ் பண்ணி குடுத் தே அப்றோ அவங்களே ஸ்டவ் பாத்த வெச்சு சாப்பாடு வெச்சுட்டாங்க விசில் வந்தா நீயே ஆஃப் பண்ணிருன்னு சொல்லிட்டு உள்ள வன்ட்டேங்க்கா
ம் இல்ல அவங்களுக்கு ஒரு இது நல்லா இருக்கு நம்ம வெச்சது நல்லா வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அதுல நம்ம நீங்க வெச்சத சாப்
ஆமா தோச வேணுச்சுன்க்கா மாவு இல்ல அப்றோ இங்க இன்னொரு அக்கா இருக்காங்க அவங்ககிட்ட வந்து போய் மாவு வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அவங்களே தோச சட்டி எடுத்து வெச்சு தோச ஊத்தி போட்டு எடுத்துட்டு வந்து நானே சாப்ட்டுறேனு ஒன் சாப்ட்டாங்க அப்றோ இல்ல நீங்களே ஊட்டி உடுனு கொண்டந்து குடுத்தாங்கக்கா
அத இன்னு அவங்க சுட்டா அவங்க இன்னு டேஸ்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லா அதே வ இத இருந்தாலுமே இருந்தாலு நா செஞ்சது நல்லா இருக்கு அப்டிங்கிற மாரி இங்கயே பாப்பா எப்டின்னா இப்ப நாம பண்ற ஒர்க்ல வந்து அவங்களோட கண்டட்ரிபியூஷன் ஒரு அஞ்சு பெர்சன்ட் இருந்தாலு அத நா செஞ்சது அப்டிங்கற மாரி அவங்களுக்கு ஒரு இது ஆ அதனால அத கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இன்னொரு ஒரு ஒண்ணு சேத்தி சாப்டுவாங்க இதா இருக்கு
இதெல்லா பண்றேன்னு பண் பண்ணுவாங்க நூடுல்ஸ் இந்த லீவ்ல ல்லா பண்ணுனாங்க நூடுல்ஸ் செய்றேன்னு செஞ்சாங்க நேத்து என்னது அ இவுங்க அப்பா வந்து காட முட்ட வாங்கிட்டு வந்திருந்தாங்க கா யாரோ குடுத்தாங்க ஒரு தெரிஞ்சவர் குடுத்தாங்கன் ட அது குட்டி குட்டியா முட்ட இருக்குதுன்னு சொல்லி அவுங்களே வேக வச்சு அவுங்களே தோல உரிச்சு நானே சாப்டுறேன்னு சொல்லிட்டு அவுங்களே சாப்டாங்க அதா சொன்னே இனி பெரிய பெரிய முட்ட ல்லா வேணா இந்த மாரி இன்னு நாளு முட்டை கெடைச்சதுன்னா நா வாங்கிட்டு வாங்க அவுங்களே வேக வச்சு சாப்டுக்கிறாங்க இந்த ஒன் வீக்கு க்கு ஸ்கூல் கெளம்புறப் ப சாப்ட வக்கிறது பெரிய ஒரு டாஸ்ங்குகா அந்த டைம்ல ஒரு ரெண்டு முட்ட சாப்புட் டு ஒரு பட் டம்ளர் பால் குடிச்சிட்டு போனாங்கன்னா போது அந்த
ஆ ஏதாவது கொஞ்சோ ஹெல்தியா இருக்க மாரியு இருக்கு நமக்கு வயிறு கொஞ்ச ஃபில்
ஃபுல்லு மில்லு ஆ அப்டின்ட்டு சொல்லிட்டு ருந்தே செரி அவுங்க அப்பா நா பாக்குறேன்னு சொல்லிட்டு இருந் அப்டியேதா நார்மல் மாரிதான்கா இருந்தது மூணு வேக வச்சதுங் அக்கா ஒன்னு ரெண்டு ஃபுல்லா சாப்பிட்டாங்க ஒன் மூ ஒன்னல வந்து பாதிய எனக்கு பாதி அவுங்களே சாப்புட்டாங்க பெப்பர் போட்டா புடிக்காது ஆனா நே த்து அவுங்களே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு
ம்
சாப்புட்டாங்க எங்களுக்கே கொஞ்சோ ஷாக்கிங்காதா இருந்தது அ ஒ இந்த லீவ்ல கொஞ்ச கொஞ்ச ஒர்க் குடுத்து ஆமாங்கா அ ஒர்க் குடுத்துட்டுதா ருக்கே ட்ரெஸ் எல்லா காய போட்ருந்தா எடுத்துட்டு வந்த குடு ம் பே
ஆ அதா அவுங்கள அவுங்களால முடிஞ்சு அந்த சின்ன சின்ன வேல பண்ணா கரெக்டா தா இருக்கும். அவுங்க கத்துக்கிட்ட மாரி இருக் மோ எல்லா
ஆமாவங் ஆமாங்கா கொஞ்சோ எம்பிராய்ட்ரி சொல்லி குடுத்தே
பரவால்ல ஆ ஓரளவுக்கு பண்றாங்களா அதெல்லா
லெட்டுரு வந்துச்சுகா அப்பறோ அப்டியே இந்த வெளையாட்டு இது போச்சு அந்த இது அப்டியே இப்ப கொஞ்சோ கொறஞ்சு போச்சு ஸ்டார்ட்டிங் லல்லா பயங்கர இன்ட்ரெஸ்ட்டா பண்ணிட்டு இருந்தாங்க.
அதா அதா அதா அதா அது கொஞ்சோம் நம்ப தயிர சொல்றது நம்ம மாரி அந்தளவுக்கு இருக்கு ஸ்டார்டிங்ல அப்டிதா இருக்கு ட கொஞ்சோ உட்காந்து பண்ணனுங்க போது அவுங்கள ஒரு எடத்துல உட்காந்து ஒரு வேலய
பட் பண்ணுங்க ஆமாங்க்கா கொஞ்ச இந்த நீட் டு ஹேண்ட்லிங்க்ல்லா வந்து வரணு ஆனா நா ஸ்டிட்ச் பண்றப்ப ல்லா எங்க்கிட்ட வந்து கேட்பாங்க எனக்கு சொல்லி குடு எனக்கு சொல்லி குடுங்கண்டே இருக்கு போங்க அதனால வந்து பேஸிக் இதுதா இத நீ கத்துக்கோ அப்பறமா நா இதுல சொல்லி தரேனு சொன்னே. செரி சொல்லி குடுன்னு சொல்லி வந்து உக்காந்தாங்க அந்த நீடில் ஹேண்ட்லிங் மட்டு இப்பத்திக்கு பேஸிக்கா வச்சு பண்றாங்க
செரி பரவால்ல பரவால்ல
ஓகே ங்க்கா
சேரி ம் ம் அப்றோ சேரி நீங்ளு போய் எல்லா லஞ்ச் சாப்புல்லல நீனு
அக்கா இல்லங்கா இப்பதா சாப்பாடுதா வச்சிருக்கிறன்ல்கா இனிமேதா போய்
அ ஆங்
அவுங்களா என்ன பண்றாங்கன் பாத்துட்டு இனிமேதா சாப்பிட வச்சுட்டு இனிமே தா சாப்ணுகா
சேரி ஓகே ம் அப்ப சாப்டுங்க நாங்ளு என்னா போய் லன்ச்சுலா சாப்புட்டு
ஓகேங்க்கா வீட்ல எல்லாத்தியு கேட்டதா சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றே
ஓகேங்க்கா
ம் சேரிங்க அப்ப நாங்க போய் லஞ்ச்சுல்லா சாப்புட்டு அப்றோ அப்றமா திருப்பியு ஃப்ரீயாயிட்டு கூப்புறே
ஆ சேரி ஓகேங்க்கா நீங்ளு ஃப்ரீயாயிட்டு கூப்டுங்க நானு உங்ளுக்கு ஃப்ரீயாயிட்டு கூப்புறே
ஆ ஓகே
ஓகேங்க்கா
சேரிங்க அப்றோ பாக்லா ஆ ஓகே ஓகே பாய்